வணக்கோ ஆ எனக்கு தெளிவா கேக்குது தோழர் உங்களுக்கு தெளிவா கே
ஆ கேக்குது தோழரே இப்ப நா ம எத பத்தி பேசப் போறோன்னா ஆ ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல தோழரே அதுல வந்து அ நம் நம்ம ஆசப்பட் டு நம்மளால வர முடிஞ்ச ஸ்போர்ட்ஸு வீட்ல சொல்லி நம்ம அத செஞ்சிருக்க மாட்டோ இந்த மாரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நா பெரு சா அச்சீவ் பண்ணிருப்பே பட் வந்து வீ ட்ல சொன்னதுனால என்னால அது பண்ண முடியல எனக்கு டைம் இல்ல அப்டின்னு சொன்ன மாரி எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு?
எனக்கு அந்த மாரி இல்ல தோழரே அந்த மாதிரி கெடையா து எங்க வீட்ல வந்து எப்பவுமே வந்துட்டு விட்ருவாங்க ஆ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு ஆ எனக்கு ஆனா எங்க வீட்ல எப்டி னா நீ வந்து படிப்ப தவர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து ஏதாவது ஒன்னு பண்ணிக்கனும் அப் டின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே எங்க வீட்ல வந்து விட்ருவாங்க. எனக்கு சிறு வய துல ஒரு மூ ஒ மூணாம் வகுப்பு நா படிக்கும்போது வந்து பாத்தீங்கனா நா பரதநாட் டியம்ல வந்து சேத்து விட்டாங்க நா அப்ப வந்துட்டு நம்ம ஸ்கூல்லயே வந்து சொல்லி் குடுப்பாங்க சின்ன கொழந்தைங்களுக்கு எல்லா வந்து பரதநாட்டியம் சொல்லி குடு ப்பாங்க சொல்லிக் குடுத்ததுல வந் இந்த டீச்சர் வந்து நல்லா ஆடுது அப்டின் சொன்னதுக்கப்புறோ சேரி பரதநாட்டியம் சேத்து வுட்டா அது அப்டியே அ கண்டினியூவா கொண்டு வர்லா அப்டின் நெனச்சாங்க ஆனா அந்த சூழ்நெலையில வந்துட்டு எங்க வீட்ல வருமானம் அந்தளவுக்கு இல்ல அ ஒரு அப்பல்லா வந்து கோச்சிங் கிளாஸ் மாரிலா இருக் போ அப்பல்லா வந்து சுத்தமா இந்த மாரி ஃபோனுங்குறத் தே கெடையாது எப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்போத் து ரெண்டாயிரத்தி எட்டு அப்டிங்கற பொழுதுல அப்போ அந்த மாரி சமயத்துல் இருக்கும்போது ஃபோனே இல்லங்கம் போது எங்க போயி நம்ம ஆன்லைன்ல பாத்து இது பண்றது இப்போ கம்யூட்டர் சென்டரே வந்து பாத்தீங்கன்னா எங் எங்யாவது ஒரு எடத் துலதா இருக்கு அந்த மாரி இருஞ்சு அப்போ அந்த மாரி இருக்கும் போது சேரி கஷ்டோ ஆச்சுன் சொல்லிட்டு சேரின் சொல்லிட்டு இந்த மாரி நம்ம பே பண்ணவு நமக்கு வந்து இல்ல அப்டின் சொல்லிட்டு விட்டா ச்சு அதுக்கப்புறோ அப்புறமா பாக்கலா அப்டின்ட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நா வந்துட் டு அது போக வந்து ப இது வந்து எங்க அம்மாக் ஆச பரதநாட்டியத்துல வந்து சேத்தி விடணும் அப்டிங்கிறது எங்க அம்மாவுக்கு ஆச நம் எனக்கு இன்ரெ அந்த வயிசுல எனக்கு தெரில
ம் ஆனா நீங்க நல்லா பண்னீங்க
தெரியல ஆனா வந்து அவங்க விருப்பப்பட்டாங்க என்ன ஆட வெச்சுருந்தா மேபி நா ஆடிருப்ப அவ்ளோதா அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த மார்லா கெடையாது இப்போ நம்ம மெச்சூரிட்டி ஆயி ட்டா நம்ம சொல்லுவோ இது எனக் புடிக்கல இது எனக் புடுச்சுருக் குனா அப்ப எனக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி கூட இல்ல சோ அதனால சேத்திவுட்டா அந் நாஸ் சேந்து ஆடுவ அவ்ளோவுதா அந்த மாரிதா இருந்தது இது போக வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்டின் சொல்லினா எனக்கு வந்து ஒரு நாளாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வந்து படிக்கும் போது ரன்னிங் ரேஸ் வந்து நா நல்லா ஓடுவ அப்போலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறு புள்ளைகதான் னு ஒல்லியாதா இருப்போ சிறுப்புள்ளையே வெயிட்லாசாதா இருப்போ அந்த மாரி இருக் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் பண்ணிட்டே ரன்னிங் ரேஸ் வந்து ஓணு அப்டி ஒரு காம்படிஷன் இருக்கு தொடர்ந்து ஒரு மூணு வருஷ வந்து பா த்திங்கன்னா அதுல ஃபஸ்ட் பிரைஸ் வந்து நா அடிச் அந்த அளவுக்கு எல்லா ஒரு போட்டியிலேயு வந்து அந்த ஸ்கிப்பங் பண்ணிட்டு ரன்னிங் ரேஸ் பண்ற எல்லாத்தனாலயு ஓட முடியாது ஏனா அந்த கயிறு வந்து கால்ல பாட்டு அடிச்சுறுவோ ஒருத்தவங்கள அந்த மாரி இருக்கு ஆனா வந்துட்டு நா சர்வசாதார அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஓடுவே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ்தா எப்பமே வாங்குவ அது ஒரு பக்கம் இருந்தது இன்னொரு பக்க வந்து பாத்தீன்னா இந்த ஸ்கிப்பிங் பண்ணிட்டு ரன்னா ஓடுறனால ரன்னிங் ரேஸ் வந்துமோ வந்து டு ஓடுன அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் கிட்டத்தட்ட நா என்னோட ஒன்பதாம் வகுப்பு வரைக்குமே நா ஓடி வந்து ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தே பத்தாவகுப்பு வருபோது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச அப்பதா வந்து வொடம்ப போட ஆரம்பிச்சே அதனால எனக்கே தெரில சரி இருந்தாலு பரவாயில்லன்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப் இப்பல்லா நா ட்ரை பண்ண இந்த மாரி உள்ள ஸ்போர்ஸ் எல்லாமே வக்கும்போது நா ஓடி ட்ரை பண்ணே ஆனா வந்து என்னை விட ஒல்லியா இருக்கிறவங்கதா நெறைய பேர் ஓடி முன்னாடி வந்தாங்க அப்பதா எனக்கே தெரிஞ்சது ஐயோ நா குண்டாயிட்டு வந்துட்டுக்கே அப்டின்னு அந்த மாரி கொஞ்ச நல்லாளர்ல வளர்ந்துட்டு இருக்கே அப்டிங்க போது என்ன வந்து அதுல ஓட முடில மத்தபடி ஒம்பதா வகுப்பு வரைக்குமே ஒரு ரன்னிங் ரேஸ் ஆகட்டு அதுல எல்லாமே வந்து பஸ்ட் ப்ரைஸ் அடிப்பே அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷய வந்து பாத்தீங்கனா அப்பல்லா ஹண்ட்ரட் பர்ச் அட்டனன்ஸ்ஸு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஹண்டட் பர்சன் ஆட் ன்ஸ் வாங்குறாங்க அப்டின்னா அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் மாரியோ பிரைஸ் மாரியு தருவாங்க ஆன்வல் டே அப்போ அந்த மாதிரியு வந்து நா ப்ரைஸ் எல்லாமே வாங்குனதுண்டு நானு எ அண்ணனு வந்து பாத்திங்கனா ஹன்ரடட் பர்சன்டேச் அட்டனன்ஸ்காக நா தேர்டு வாங்குன அதே மாறி ஃபோர்த்துலையும் வந்து வாங்குனே அந்த இதெல்லாமே எனக்கு கெடைச்சுரு தொடரு இந்த மாரி ரன்னிங் ரேஸ் தா வந்து ரொம்ப ந மும்மர இருந்தே அதுக்கப்பறம் கால போக்குனால என்னோட கவன குறைனால தா நா வந்து அதுல எதுலுமே போலைய தவிரபடி எ வீட்ல வந்து தடுத்து அந்த மாதிரா இல்ல எ வீட்ல எங்க அம்மா கூடப்ப கூ சொல்லுவாங்க பரதநாட்டிய வந்து சேர் ஆடுற ஆனா நமக்கு அதுக்கான சூழ்நில வந்துப்ப எதும் அமயல நம அடுத்த குடும்பம்னு ஆயாச்சு அப்பறம் அடுத்த கொழந்தை பிறந்த அது ஒரு தனி கமிட்மென்ட்ங்கு போது நமக்கு அதுகெல்லாமே நேர இருக்காது மே பி என்னோட எங்க அம்மோட கனவ என்னோட கொழந்தை மேலவே நா வந்து பண்ணலா நீ வந்து பரதநாட்டியத்துக்க உங்க பாட்டியோட ஆச அப்டின்னு சொல்லலாமே தவிர
ஆ
கத்துக்கட்டு நா என்ன பண்ண போறே அதுதா இதே கணவர் கிட்ட கணவர் இதெல்லா தெரியாது இது மே பி சொன்னா எங்க கணவரும் சேத்தி விடுவாரு அதெல்லா பிரச்சன இருக்காது பட் நமக்கு வந்து அது செட் ஆகாது இன்னு நம்ம வந்து சம்பாதிக்கணு அத நோக்கி வந்துட்டோ அப்டிங்கு போது திருப்பி நம்ம அதுல போய் இன்வால்வ் ஆக முடியாது இல்லிங்களா
கே கே நீங்க சொன்னதுனாலதா தோது பட் ஆனா டைம் இருந்தா ஒரு ரெண்டு மூணு நாள் சின்னதா ஒரு ரெண்டு மூண் நாள் கிளஸ் பண்ற மாரி அத நா போய் ட்ரை பண்ணி பாருங்க ஏனா நம்மளுக்கு அது சின்ன வயசுல வந்ததில்ல புடிச்சிருந்தா விருப்ப இருந்தா இப் இப்போ வந்து நா வந்து ஸ்கூல் படிக்கு போது எனக்கு கிரிக்கெட் ரொம்ப புடிக்கு பார்கறத விட ஆடுறது ரொம்ப புடிக்கு அப்பறமா வந்து ஆடி பாடி இருந்து அதாவது ஒரு ஒரு நல்லா ஆடிக்கிட்டு இருந்த காலத்துல வந்து என்ன ஆச்சுன்னா எங்க வீட்ல என்ன சொன்னாங்கன்னா எங்க அப்பா வந்து எப்பயுமே வந்து விளயாட்ட நம்ப மாட்டாரு எப்பயுமே விளையாட்ட நம்பாம வந்து இப்பதா நமக்கு எப்பயுமே உயர்த்த திருப்பா நீ வந்து வந்து படிப்ப வந்து கான்சன்ட்டேட் பண்ணி வெளயாடுறது வெளயாடு அது தப்பு இல்ல நீ சைட்ல வெளயாடு பட் வந்து புல் ஃபெளஜ்சிடுலா வந்து படிப்புலா தா இருக்கணு ஃபுல் ஃபெளஜ்ச்சிடா வெளயாட்டுல இருந்த நா படிப்புல கோட்ட விற்றுவ அந்த மாரி கோட்ட விட்ட நெறய பேரு எனக்கு தெரியு வெளயா விளையாட்டு இல்லாம படிப்போ இல்லாம நெறய பே பேர் இருக்காங்க அதனால நா சொல்றேன்ப்பா நீ விளையாடுற நல்லாவே விளையாடுற அது பெரிய பிரச்சன இல்ல பட் வந்து படிக்கிறதுதா அதே சைடு சைட் பை சைட் நல்லா படிக்கிற மாரி பாத்துக்கோ அப்டின்னு சொல்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கா கா கான்சன்ட்ரேட் ஃபுல்லா நா எனக்கு படிப்பு மேலே தா குடுத்தாரு அதனால வந்து என்னால சரியாவே விளாட முடியல அதுக்கப்புறமா வந்து சில நாள்க்கு அப்புறமா விளாடலா ட்ரை பண்ணப்போ நம்மளுக்கு டைமு இருக்காது பெருசா ஸ்கூல் எல்லா வந்தது டென்த் எல்லா வந்ததுக்கு அப்றோ வெளியேவு விட மாட்டாங்க வீட்ல பெருசா அதனால வந்து சரி அப்டியே போயிடுச்சு இப்ப எப்பயாவது ஃப்ரீயா இருந்தா வெளாடுவோ சொல்லற அந்த மாரி தா அந்த மாரி எனக்கு ஒன்னு இருக்கு பட் வெளயாடனுன் ஆச வந்தது கிரிக்கெட் தா சொல்ல போயிருந்தா அத இன்னு நல்லா கொஞ்ச ட்ரை பண்ணிருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல கூட போயிருக்கலா அப்டின்னு அப்பப்போ தோணு நம்மளுக்கு சே தேவ இல்லாம விட்டமோ அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது டிஸ்கரேஜ் ஆகு நம்மளுக்கு லைட்டா என்னடா இது அப்டின்னு சொல்ற மாரி அந்த மாரிதா நானு கேட்டே ஒங்ககிட்ட அந்த மாரி எதுவு ஆள நல்ல வேல ஒங்களுக்கு கே வீட்ல வந்து ஓகே தா சொல்லுவாங்க பட் டாந்து படிப்பு தா பஸ்ட்டு இப்போ நீ வந்து இது லீவ் டைம்ல பண்ணிக்கோப்பா உனக்கு லீ்வு இருந்தப்போ நீ போய் பண்ணிக்கோ ட்ரைனிங் பண்ணிக்கோ விளையாடு அப்படின்னு சொல்வாங்க முத முத ஃபஸ்டுதா ஃபஸ்ட்உ படிப்புக்கு தா ஃபஸ்ட் டு ஃபிரிபரன்ஸ் தருவாங்களே ஏன்னா படிப்பு இருந்தா தா வந்து நீ அந்த ஸ் கோட்ஸ் பண்ணா கூட அதுல வந்து நீ பேசனுனா கூட உனக்கு நல்லா படிச்ச தா பேச முடியு இன்டர்வியூ எல்லா அட்டன் ண்னாடிதா இருக்கு அதுக்கெல்லா கொஞ்சமாவது படிக்கணுல அப்டின் சொல்லுவாங்க அந்த மேரிதா எங்க வீட்
கண்டிப்பா ஆமா தோலரே ஏன்னா அது ஒவ்வொரு பேரன்ஸ பொறுத்து இருக்கு இப்போ எங்க வீட்ல எங்க அம்மா கூட சொல்லுவாங்க இப்போ வந்து உனக்கே நாளைக்கு குழந்தைங்க பொறந்தா குழந்தைகள வந்து நீ படிப் ப்பு படிப்புனு அதல மட்டு கொண்டு போகாத நீ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிடிஸு ஸ்வ்ம்மிங்கு ஸ்போர்ட்ஸு கண்டிப்பா வந்து எத்தன குழந்தைங்கள ஆனாலு கண்டிப்பா உங்க ஒவ்வொர்த்தவுங்க ஒரு ஸ்போட்ஸ்ல இருக்கனு ஒவ்வொரு ஆக்டிவிடிஸ்ல இருக்னுன்தா சொல்லுவாங்க சோஅது வந்து வந்து அது வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புமே ஏற்படுத்தி் கொடுக்கு ஸ்போட்ஸ்ல இருக்கீங்கம்போது அது மூல்யமா உங்களுக்கு ப்பு வந்து வேலைாய்ப்பு கடைக்கறதுக்கு நறையா வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா நீங்க அதுல ஷ ஷைனாயி வந்தீங்க அப்டினா அதுலைய்மே கவர்மெ்ன் ஜாப் கடச்சி நீங்க போலா அந்த மாத்ரி எல்லா இருக்கு ஏனா ஏன வந்து கொண்டு வரணுன்தா ஆசப்பட்டாங்க ஆனா ஒரு பக்க வந்துட்டு நமக்கு ஏத்த சூழ்நிலை வந்து அமையாது இன்னொரு பக்க வந்து பாத்தீங்கின்னா நம்ம வந்துட்டு வேற என்ன நடக்குனு இருக்கு தான நடக்க முடியு இல்லைங்களா அந்த மாதிரி ஆ அத அப்டிதா நடந்தது சரி ஓ கே பட் எனக்கு வந்து அதுல தா போனு அப்புடிதா கான்சன்ட்ரேஷ ன் அந்த மாரிலா கடையாது அதுல சேத்துவிட்டா போவே அவ்ளதா அந்த மாரி தா ஆ மத்தபடி நார்மலா உ சொல்லு தோழரே மத்தபடி நார் லீ் எல்லார எப்டி வந்து லைஃப் லீ்ட் பண்ணுவாங்களோ அத பன்னம் இது வரைக்கு த்திருக்கோ இதே நம்ம வீட்ல வந்து ஒரு அத்லெட்டோ இல்ல யாராவது இந்த மாரி இருக்கிறவுங்க இருந்தா நமக்கு வந்து அதோட அரும தெரி்ஞ்சு நம்மளு இவங்கள மாரிஆகணு அப்படின்னு இன்ஸ்பயர் ஆயிருப்போ நம்மவீட்லலா நார்மலா நடக்க போது நம்மளு மத்தவங்கள மாரி போவோ படிப் போ அப்புற காலேஜ் போவோ வேலைக்கு போவ அந்த மாரி அடு த்த
உ கண்டிப்பா எனக்கு அந் தா எங்க எங்க பெரிய அப்பாவா இருக்கட்டு நறையா பேரா இருக்கட்டு எனக்கு சாரா கூட இருக்கட்டு அவர் என்ன சொல்லுவாருனா நீங்க வந்து எப்பயுமே சக்சஸ் ரேட்டு வந்து அதிகமா பாக்குறீங்க பணக்காரர் லிஸ்ட்ல கூட ஒருத்தன் வந்து படிக்காம இருந்து பணக்காரனாரானா ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடி பணக்காரனானா அப்படின்றீங்க அந்த பத்து பேர்ல அந்த ஒருத்த ஆனா அப்படின்றீங்க அந்த ஒருத்த நா தா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நா வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த ஒன்பது பேர பாக்குறே அதுதா பிராக்டிக்கல் புரியுதுங்களா யாருக்காவ ஒருத்தருக்கு தா அந்த மேஜிக் நடக்கு அப்டின்னு சொல்லிட்டு அது மாரி அந்த பத்து பேர்ல வந்து ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா மிச்ச ஒன்பது பேரு வந்து என்ன பண்றாங்க அத பாருங்க மோஸ்ட்லி வந்து காமனா இருக்கறத பாருங்க பிராடிகலா இருக்குறத பாருங்க நீங்க கொஞ்சோ அவங்கலா என்ன பண்ணுவாங்க பாருங்க அதுதா வந்து எனக்கு சொல்லி நறையா பேர் சொன்னாங்க சொல்ல போனா அது இல்லாம நானா ஒரு அட்வைஸ் சொல்னுனா யாராவது ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு இதுல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யாரு வந்து சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து என்ன பண்ணனுனா ஃப்ரியா விட்ருனு ஃப்ரீயா விட்டா அவங்கல விளயாட் வாங்க அவங்க விளாடும் போது நம்ம கவனிக்கனு இவங்களுக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்டின் சொல்லிட்டு‌ அதுல இன்ட்ரஸ்ட் இருந்துதனா அப்டியே உட்டிங்கனா கண்டிப்பா வந்து மேல வந்துருவாங்க ஏன்னா அது அங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுனா பிடிச்சத வந்து விடமாட்டாங்க யாருமே கண்டிப்பா அது அவ்வள சீக்கிரமாலா யாரு விடமாட்டே புடிச்சா வந்து அதுல எதுனா ஒருஸ் சாதிக்கதா ட்ரை பண்ணுவா அதுதா நா சொல்றே தோழரே
கண்டிப்பா ஆமா அதவு இல்ல ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ ஆ இப்போ அது போக வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வே இது மேழ விளையாட்டு மேழயோ இல்ல வேரதாவது
ஆ வேற விளையாட்டு விளையாட்டுனாலே கொஞ்ச நல்லா டைம் பாஸ் ஆகு சொல்ல போனா மோஸ்ட்லி வந்து நா அங்லா அந்த ஒரு விளையாட்டு தா வந்து ப்ரிஃபர் பண்ணுவே ஃபஸ்ட்டு நா அப்புறமா வந்து மி ச்சுல்லா வந்து விளையாட்டுக்கலா ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து விளையாட்டு இந்த மாரி பேஸ் கெட் பாலு அந்த மாரி கூப்புடுவாங்க நா வந் ந்து எங்க ஸ்கூல்ல கொஞ்சோ ஹைட்டா இருப்ப லாஸ்ட்பென்சுல இருப்ப அதனால வந்து ஆளுங்க கம்மியா இரு இருக்காங்கன் சொல்லிதா ஸ்டாடிங்குல பேஸ்கெட் பால் கூட் ட்டு போவாங்க எனக்கு அத பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது தெரியாமலு நா போவ எதனால தா வந்து நம்ம போனோன்னா நம்மளுக்கு ஓடி கெடச்சுரு ஏனா வந் து லாஸ்ட்டு ரெண்டு பீரியடா இருக்கட்டு நம்ளுக்கு கிளாஸ் செரன் பண்ண தேவல்ல நீங்க போயிட்டு வாங்க அப்டின்னு வாங்க இல்லன் நா வந்து அந்த போட்டி எல்லா வருதுனா அடுத்த வாரோ வருதுனா அதுக்கு முந்துன வாரோ வந்து கடையில் லைனா வரு அஞ்சு நாள்ல இருந்து நால் நாள் நடக்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா லன்ச்சு பிரேக் வரையு வந்து கிளாஸ் கவனுச்சுட்டு லன் ச்சு பிரேக் அப்புறோ நீ வந்து ட்ரைனிங் வந்துருப்பா அப்டின்னுவாங்க நால் மணி வரையு லன்ச்சு பிரேக் பன்னென்றனா பன்னென்றல இருந்து நாலு மணி வரையு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண வோனா அப்டின்ற ஒரு ஜாலினஸ் அதனாலயே சே நறையா பேரு வந்து போவாங்க ஏனா நானும் போன நானும் போயிட்டு அந்த மாரி கத்துக்கிட்டு அதுலயு கொஞ்சோ கத்துக்க வேண்டிது நர் ரியாந்தது சொல்ல போனா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றதுனால எத்தன பாயின்ட்ஸ் என்ன கோலு எப்டி போட்டா கோலு எப்டி டிஃபன் பண்ணனு அப்டின் சொல்லிட்டு சிலதெல்லா கத்துக்கிட்டு அதுலயு கொஞ்ச நாள் வெளையாடுன அதுதா அவ்ளோவா ஃபஸ்ட் டு வந்தத விட அந்த ஃபஸ்ட்டு ஸ்போட்ஸ் விட பெருசா எதுலியு இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் வந்துஸ் ஸ்போட்ஸ்னாலே ஜாலியாதா இருக்கு நம்மளைய டைம் பாஸ் ஆகு எல்லா ஸ்போட்ஸுமே நல்லாதா இருக்கு சொல்ல போனா வெளையாட விளையாடும் போது அந்த ஸ்போட்ஸ் மைண்ட் செட் வந்துரு இப்போ நம்ம வந்து விளையாடும் போது பால் நம்ம கைல இருக்குனா நம்மளுக்கு என்ன பண்ணனு ஒன்னு சிக்ஸ் அடிக்குறது ஒன்னு இல்லனா கோல் போன்னும் முடியாது கஷ்டப்பட்டாவது கோல் போன்னு அப்டின் சொல்ட்டு அந்த பிளே உள்ள போயிடுவோ நம்ம அதுதா விளையாட்டு நாளு அ நறையா பேருக்கு புடிக்கு அதுதா தோழரே
கண்டிப்பா தோழரே இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசுலாங்க நன்றிங்க தோழரே